ஹலோ வணக்கம் தோ தோழா
வணக்கம் ப்ரோ சொல்லுங்க
சாப்டீங்ளா
இல்ல சாப்புன்னு இனி மேலதா சாப்புன்னோ டைம்மு இன்னு இருக்குல்ல நம் பத்து மணி ஆமா நம்ப சாப்றது இது மாரி பதினொரு மணி பன்னெண்டு மணி என்னா பிரதர்ஸ் சொன்ன
இல்ல தோழா எப்பமே சீக்கிரமா சாப்புன்னோ தோழா
ஏன்னா எல்லாருமே வந்து வர்றது வந்து பன்னெண்டு மணி அந்த மாரி வேல் வேலய விட்டு இன்னொன்னு நம்ப வீட்லல்லா ஃபேமிலியா உக்காந்து சாப்புறதுதா கரெக்ட்டா இருக்கு
அப்டியா தோழா செரி இல்ல எப்பவுமே வந்து ராத்திரி சீக்கிரமா சாப்புட்றது ரொம்பநல்லது தோழா இனிமே அது அஞ்ச ட்ரை பண்ணி பாருங்க நீங்க
அப்டியா செரிங்க ப்ரோ
செரி தோழா நீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்களா
ஆ படிச்சிருக்கே பி பி ஏ
பத்தி கொஞ்சோ சொல்றீங்களா உங்க அனுபவோ எப்டி இருந்துச்ச
ஏ அனுபவோ உங்குளுக்கு வேணுமா ப்ரோ நில்லுங்க சொல்ற ஃபர்ஸ்ட் டே காலேஜ் மொதல்ல எனக்கு காலேஜே அட்மிஷன் கெடைக்கல எத்தன காலஜ் ஆமா ஆ லாஸ்ட் டா லாஸ்ட்டுதா நா போய் ஜாயின் பண்ணே
அப்டியா ம்
காலேஜ் போன நீயூ காலேஜ் போயி பி ஏ எக்நாமிக் போட்ட அது அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே வந்துச்சு
அப்புடியா செரி செரி
அவுங்க சொல்லிட்டாங்க உங்குளுக்கு இது சீட்டுல்ல சொல்லி இது அது ம ட்ரை பண்ண முடில பெரிய தியாகராய காலேஜ் இருக்கு நம்ம ஏரியா நம்ம வீட்டு பக்கத்துலயே செரி அது எல்லாமே சொல்லிட்டு எல்லாமே பண்ட்டாங்க எல்லாம ஆயி ஆன்னா நா லாங்குவேஜு எடுத்தது உருது ஆனா நா நா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணது வந்து ஃப்ரோ நா தமிழ் தா பண்ணே ஏன்னா தமிழ் படிப்பே சொல்லி நா தமிழ் ஓகே பண்ணே அவங்க சொன்னாங்க தெரிஞ்சி பிளஸ் டூல என்ன எழுதிருக்கீங்களோ அததா இது பண்ணுவீங்க சொன்னாங்க செரிங்க ஃப்ரோ சொல்ட்டு இது பண்ட்டே அக்செப்ட் பண்ட்டே செரி அப்பறமா ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்னு சொல்ட்டாங்க தமிழ்ல கால் பண்ணி
ஆன்லைன் கிளாஸ் கூட போயிருக்கிறாங்க தோழா நீங்க
ஆமா பத்து நாள் போன்னே கொரோனா பேஜ் ஆயிடுச்சு அது
அப்புடியா தோழா ஓகே ஓகே ம்
கொரானா டைம்லஸ் செரி அதுக்கு போய் பீஸ் ரிட்டன் பண்ட்ட திருப்ப நா ஊர்ல இர்ந்தே அந்த டைம்ல வேலூர் ஆ திருப்பி அங்க இர்ந்து வந்த்ட்டே வன்ட ஒன்னே அப்றமா இந்த காலேஜ் போன போனே ஒன்னே அட்மிஷன் கேட்டாங்க இருவத்தஞ்சாயிரபா இருவத் இருவத் த்தி ரெண்டாயிரபா ஃபீஸுன்னாங்க எல்லாமே பே பண்ட்டு இந்த மாதிரி லாங்குவேஜ் உருது அவ சொன்னாங்க உருது எடுத எடுத்துட்டு செரி எல்லா மெட்ராஸு யூனிவர்சிட்டி போய் லெட்ரு எழுதி எல்லா ஈஸியா பட்டு பட்டுன் பண்ட்டே பண்ட்டோன்னே ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸ் என்னா புரியே மாட்டேங்குது ஏன்னா நம்ம ஃபோன் வெச்சுட்டே இங்க போ
ஆமா தோழா அதுல எதுவுமே புரிய மாட்டுது தோழா நம்ம காலேஜ் போறதே பெரிய விஷ்யோந்தா
அது இல்ல ஃப்ரோ காலேஜ் போனா கூட இருக்கும் கொஞ்சோ ஜாலியா லேடிஸ்க்காங்க பேச சோ அந்த மாரி ஜால்யா இருக்கோ ஆ ஸ்கூல் லைஃப் மாரி வராது ஆனா காலேஜு ஸ்கூல் லைஃப் என்ஜாய் காலேஜ் இதுல என்னான்னா நா படிச்சு காலேஜ் வந்து ஸ்கூல்லு ஃபோனு யூஸ் பண்ண கூடாது
ஆ ஃபோன் யூஸ் பண்ண கூடாதா செரி தோழா
ஃபோன் யூஸ் பண்ணா போய் எத் அ எத்துட்டு வந்தா போயி மேம்கிட்ட ஹேண்டோவர் பண்ணோ அவுங்குளுக்கு அவுங்களுகிட்ட குடுத்தோனா அவுங்க இது பண்ணுவாங்க ஆ காலேஜ் முடிஞ்சோனே நாம குடுப்போ ரெண்டு மணி சொல்ட்டாங்க இப்போ அ தாலவலி ஆய்ர்ச்சு ப்ரோ ஃபோன் இல்லாம ஏனா ஆன்லைன் கிளாஸ் மட்டு சொ இது ஆ ஆஃப்லைன் கிளாஸ் அப்போ நடக்கும் போது ஆன்லைன் கிளாஸ் அப்ப நடந்திருக்கு சாரு வருவார் அ ஹலோ ஹலோ கேக் கேப்பாரு ஹா ஹலோ ஹலோ சார் ஹலோ ஹலோ சார் சொல்ட்டு எல்லாமே பண்ணுவோமா அப்ப வந்து சார் சொல்லுவாரு ஆ இது இந்தந்த பாடம் பா அது அது பாடம் பா இது எழுதுங்கோனு அது எழுதுங்கோனு எக்ஸாம் டைம்ல தா எனக்கு ஆன்சரே தெரியாது புக்லைலா எதுமே ஆன்லைன்ல தா எடுக்கணு நா ஒரு ஒரு கேர்ள்ஸ் கிட்ட கேப்பே நீங்க ஆன்ஸ் சர சென்ட் பண்ணி விடு இன்னு எழுதல எழுதல நீ ஓ பேப்பர் சென்ட் பண்ணி விடு சொல்லுவே அவ்ங்க அவ்ங்க பேப்பர் செண்ட் பண்ணுவாங்க அத வெச்சு எழுதி அட்ஜஸ் இப்ப அந்த அம்மா காலேஜு ரீஓப்பன் ம் காலேஜ் ஓப்பன் பண்ட்டாங்க ப்ரோ நா அப்பமோ முடிஞ்சோனே போனோனே எதுவுமே எதுமே புரிய மாட்டிங்குது ப்ரோ வேஸ்ட்டா நா போனதே
அப்டியா
டு வேஸ்ட்டு எத் எத்தனா தெரிஞ்சா தானே இது பண்றது கொரோனா டைம்ல ஓன்ட் ஒன்ற வர்ஷ வேஸ்ட்டா போச்சு படிப்பு எதுவுமே வர மாட்டிங்குன்து எதுனாச்சு ரீட் ஆ ரீடிங் படிக்கும்போது ரீட் ரீடிங் பண்ணுவாங்கள எந்ச்சு படி அந்த பாடன் சொல்ட்டு அதுவு வர மாட்டேன்ந்து அதா சேரி என்ன வேணா பண்ட்டு ப்ரோ ஆ பண்ட்டு அப்றமா வந்து எக்ஸாம் வந்துர்ச்சு எக்ஸாம்க்கு என்னா எழுதனு தெர்ல ப்ரோ என்ன கொஸ்டினே நா படிச்சிருப்பே ஏனா நா நா லெசன் கவனிச்சா போது ப்ரோ எனக்கு அத அப்சர்ப் பண்ணி எழுந்துறே அத அப்சர்ப் பண்ணி எழுதிட்டே ப்ரோ அவளதா ப்ரோ வேல முடிஞ்சிருச்சு ஆமா அரியர் இருந்துச்சு ஒரு இதுல தெரியுமா அதையு கிளியர் பண்ணே லாஸ்ட்டு ஃபைனல் எக்ஸாம்
ஆமா தோழா
ஃபைனல் எக்ஸாம் வந்துட்ச்சு ஃபைனல் எக்ஸாம் டும்போ அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் சொல்றாங்க செமினார் எடுக்கணு சொல்ட்டே அது எனக்கு வராது வராது மேடம் சொல்ட்டே ஏனா செமினார் எப்டினா ஒரு லெசன் பத்தி சொல்ணு அது சொன்னாங்க சேரி அப்ப அத் ப்ரோ அது எப்டினாச்சு நா போமாட்டே அந்த டைம்ல ப்ரோ போகாம வீட்ல ஒக்காந்துருவே நா வந் முன்னால செய்யம் செகண்ட் நாளைக்கு போவேல நாளைக்கு போனோனே கேப்பாங்க இன்ன ப்ரோ ரெயா மேம் கேப்பாங்க நா இல்லயா செமினார் எடுக்கிறே இல்ல மேம் வந் நா எடுக்கல மேடம் சொல்ல பே இது கேம் விளாண்ட்டு இந்த இப்ப நா மேம் கிட்ட செரியா அ லாஸ்ட் எக்ஸாம் ஃபை செமஸ்டருக்கு ப்ராஜெக்ட் பண்ணனுமா அந்த ப்ராஜெக்ட்க்கு நானு ஃப்ரெண்டு அந்த நெட் சென்டர்ல இந்த பா மொத்த பத்து ன் மூணு நெட் சென்டர் சுத்துனோ சுத்தி சுத்தி ஒரு ப்ராஜெக்ட் எட்த் த்துட்டு போய் குடுத்துட்டோ ப்ரோ அது வந்து ஆயர்ரூபா ஆயிர்ச்சி ப்ரெஜெக்ட்டு ஜெராக்ஸ்
ப்ராஜெட்கே ஆயர்ரூபா ஆயிருச்சா தோழா உங்களுக்கு
அதா ஆமா இந்த ப்ராஜெக்ட் வந் ஏனா அவ்ங்க நெட் சென்ட்ருல தா வாங்குனே அந்த ப்ராஜெக்ட்டு நா ப்ராஜெக்ட் வாங்கிட்டு போய் குடுத்துட்டே மேம் கிட்ட அவ்ங்க என்னா பண்ணு க்ரஷ் இத்தன ஓகே எதானா சொன்னால அது இல்ல ப்ரோ அது இல்லப்பா இது தப்பா இதுப்ப சொன்னாங்கன்னா அது வேற தரல எ ஃப்ரெண்டுக்கு சொன்னே மச்சா இந்த மாரி ஆயிருச்சு மச்சா சொன்னே சேரி இப்போ என்ன தப்பு ப்ரோ பண்ணே சரிப்ப என் ஃப்ரெண்டே ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினே அவ அந்த ப்ராஜெக்ட் தா கேர்லிக் பேஸ்ட் இஞ்சி புண்டு பேஸ்ட் இது ப்ராஜெக்ட் அத எடுத்துட்டு போய் கரெக்ட் சொல்றாங்க நம்ம லாஸ்ட்ல பண்ணும்போது புரிய இல்ல ப்ரோ தப்பு ஆ அது மிஸ்டேக் ஆயிருக்கு ப்ரோ சொல்ட்டாங்க கரெக்டன்னு சொல்லிட்டாங்கள அது செரி ஓகே நம்மளுக்கு நிம்மதியா இருந்துச்சு அ லாஸ்ட் எக்ஸாம் டைம்போ ஒரு டெஸ்ட்டு ச் சொல்றாங்களா அப்ப ச் ஓரல் டெஸ்ட் கேப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் போயி இதுல நம்ம படிச்சுர்ணு ச் அது அதுல எது இம்பார்ட்டன்டோ அது கேப்பாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாது என் ஃப்ரெண்ட் வந்து அன்னைக்கு வர்ல ஏன்னா அவங்க ச் ஒரு ப்ராப்ளம் நா வர்ல செரி அப்புறமா மேம் கால் பண்ணி கே நாங்க நானு அவனுதா வேணு ச் அப்போ தா மார்க் ஒன்னு போடுவாங்க இந்தாங்க ப்ரோ மார்க் எடுத்து ப்ரோ
கரெட் தா தோழா
அவ வரார் வந்துட்டு அவ கலர் ட்ரெஸ்ல வரா நம்ம ஃபார்மல்ல இருக்கோ உகாந்து படிக்கிறோ படிக்கிறோ டெலிவரிய மாட்டே இரு ப்ரோ அ என்னத்த மாி கூப்டங்க பஸ்ட் நேம் என்னோடதுதா ச் நல்ல வேல ஆம் அமீர்ன்னு சொல்லிட்டு என் பேரு தா அத என்ன கூப்பவே இல்ல லாஸ்ட்டா பத்து மணி ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெண்டு மணி இருக்கு நீ பன்னெண்டு மணி பன்னெண்டரை மணி கூப்பிட்டாங்க ப்ரோ போனே கரெக்டா போய் உக்காந்தே இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் சொன்னாங்க தமிழ் இங்கிலீஷ்ல பேசனும்னு சொன்னாங்க நா இங்கிலீஷ்ல பேசிற்லா ஏன்னா என ப்ரெண்ட் நல்லா இங்கிலீஷ்ல பேசுவா நா அவ்ளோவா பேச மாட்டே மிஸ்க்கு தெரியு ப்ரோ ஆனா நா பேசுவே ஆனா அவ்ளவா பேச மாட்டே ஏன்னா மேம் மிஸ் எல்லாமே தமிழ் தா பேச வாங்க ச் அது அது என்ன பண்ணறதுன்னு தெர்ல ப்ரோ என்ன என்ன ப்ரோ பண்ணே போனே இந்த இந்த கொஸ்டின் இது இதுன்னு தெரியு அங்க பார்த்து எட்டி எட்டி பார்த்து சொல்ட்டா இந்த டைம்லா சொல்றே மிஸ்டேக் திருப்பியு உங்களுக்கு மார்க் போட மாட்டே இந்த மாரி போட மாட்டே மேம் மேம் மேம் மேம் மேம் மேம் கேட்டி கேட்டி எக்ஸ்கூஸ் வாங்கி அப்பமா இது பண்ணோ ஆமா செமஸ்டர் போட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சு மார்க் போட்டாங்க அதுக்கறம் அதுக்கு அதுக்கப்புறமா வந்து செமிஸ்டர் வந்துச்சு ப்ரோ எல்லாமே கரெக் ப்ப நானு ஃப்ரெண்டு தா போவோ வீட்டு அவனுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்பு தள்ளிதா அவ வீடு ஏ வீடு ச் அதுக்க ஆமா அப்டி என்னத் தெரியுமா ப்ரோ பண்ணுவே அவ கூட தா போவே காலேஜ்க்கு இது எல்லாமே பண்ணுவேன்னா எக்ஸாம்முக்கு ரெண்டு பேர் போனோ லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு மழை பெயுது வண்டி வேர ஸ்டார்ட் ஆக மாட்டேகு எப்டியே எப்டியோ ஸ்டார்ட் பண்ண நம்ம லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக் இல்லாமல்ல ச் செரி எக்ஸாம் நாளைக்கு வச்சிருவாங்கன்னு சொல்டு நம்ம மைண்ட் உள்ள போயிட்டே இருந்தோ எது படிக்கல ச் அது என்ன தெரியுமா ப்ரோ என்ன தா பண்னோ மழ பெயுது நா நனஞ்சிட்டே போறோ போயிட்டு எக்ஸாம் டேட் முஞ்சு டைம் ஸார்ட் ஆயிச்சு ஒரு ஒன்பதுரை மணி பண்றது பத்து மணிக்கு தா பேப்பர் குடுப்பாங்க நாங்க பத்தரை மணிக்கு போவோ சேக்க மாட்டறோங்க வேண்டா வேண்டா வேண்டா வேண்டா சொல்றாங்க
ஆ
நா என்ன பண்றது தெர்ல ஐயையோ என்னடா பண்றது போனுனா சேரி போலான்னு சொல்ட்டு மூனுன் பேர்ரு நா ஏ ஃப்ரெண்ட ஒரு கிளாஸ் பச பைய ஒன்னு நெஸ்டே அந்த பைய என்ன பண்ணிச்சுவா ஸ்ரேட்டா கிளாஸ்குள்ள போவாம லைப்ரரி ரூம் போயிட்டா நா போன ஒரு பைய நாங்க மூணு பேர் லேட்டு நா நா ஐ கிளாஸ் பசங்க அவ ஹஸ்பண்ட் ஜூனியர் அவ நம்ம சீனீயரு அவ ஸ்டேட் கிட்ட வந்து அவன் கிளாஸக்கு போவம லைப்ரரிக்கு போயிட்டா ஏனா அங்க மிர் மேம் எல்லா இருப்பாங்க அங்க போயிட்டு என்னாத்தம்ம வம்பரு பண்ணா அவ போயிட்டு சே போயிட்டு மேம்ட மேம் இந்த மாரி லேட்டு சொல்ற நம்ம போய் எக்ஸ் எக்ஸாம் ஹால்ல உக்கா ஆன்சர் ஷீட் எல்லா வாங்கிடோ ப்ரோ வாங்கிடோனே நம்ம பேர் எழுத்து போறோ வந்தோடனே ஹெச்சோடி வந்து கூப்றாங்க ரெண்டு பேர் லேட்டாவந்தேய அமீர்தின் நவீத் கன்னுவாங்க சொல்ட்டு இயயோ என்னாடா இச்சா அப்ப பாத்தா அந்த பைய வரா அந்த பையனால நம்ம மாட்னோ அந்த மாதிரி எல்லா மிஷ்சஸ் சொல்றாங்க இவங்க லேட்டா வந்தாங்க என்னமா ஆமா அந்த பையனால்ல மாட்டி எக்ஸ்க்யூஸ் கேட்காம ஜயயோ சத்தம் போடாம எச்எம் கிட்ட எஸ்கியூஸ் கேட்காம அந்த மாதிரி
ஆயிச்சி சேரி தோழா நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிந்து வி ட்டது நம்ம அடுத்த தொலைபேசியில தொடர்பு கொள்ளலா நன்றி வணக்கம்
ம் ஓகே மாட்